ஹலோ கேக்குதா
நீங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு கொஞ்சோ
இப்ப ஓகேகளா
ஆ ஓகே கேக்குது
ஓகே ஓகே
நார்மல் எனக்கு வந்து பயண பண்றதுனா ரொம்ப பிடிக்கு ஒரு ட்ரெயில போறதோ இல்ல ஒரு கார்ல போறதோ ஒரு லாங் டிராவல் பண்றது இதெல்லா எனக்கு ரொம்ப இஷ்டோ ஒரு பைக் ரைடு ஒரு ஈஸியார் ரோட்ல பைக் ரைட் பண்றது அதெல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கு உங்களுகு இத மாரி எந்த பயணம் ரொம்ப பிடிக்கு அத தெரிஞ்சுக நா ரொம்ப ஆவலா இருக்கே
ம் நீங்க சொல்ற மாரி பைக் ரைட் ரொம்ப பிடிக்கு பைக்ல பசகளோட நம்ம போறது வெளிய போறது அந்த மாரிபுடிக்கு இந்த லாங் டிராவல் இருக்கு பாத்தீங்களா இங்க இருந்து ஊருக் க்கு போறது அதெல்லா வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு எப்பவாது போறவங்களுகு ஒரே ஜாலியா இருக்கு நம்ம எதுகு தா போறோனே தெரியல ஆனா ஊருக்கு கெளபிடுவோ ஒரு ரெண் நாள் லீ்வ் இருந்தா கூட ரெண்டு நாளு இங்க என்ன பண்ண போ றோ அப்டினு சொல்லி ஊருக்கு போயிவோ எப்டினா நா வந்து இங்கருது ஆ எனக்கு லாஸ்டு பஸ்சு எயிட் டு ட்வெண்க்டிகு ஆனா வந்து ட்ரெயின் அங்க வந்து ஒன் பஃபிப்ட்டி ஃபைவ்கு தா ட்ரெயினே அப்ப நா இங்க இருந்து எயிட் டுவெண்டி பஸ் படிச்சு போனா ஒன்னாரு ஒன்ஹர்ல நைன் டுவெண்டி அங்க ஜங்ஷன் போயிடுவே அங்க இருந்து ஒன்ர மணி வரைக்கு அந்த ஒன்னு ஐம்பதஞ்சு வரைக்கு அந்த பசங்கள வச்சிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அப்பா ஏன்டா ஊருக்கு போறோ அப்டினு ஆயிடு ஒரு பக்க கொசு வேற இருக்கு அதலா கடுப்பா இருக்கு அதே மாதிரி நாங்க ரிட்டன் வரும்போது அதே மாதிரி தா ஆ நைன் டுட்வெண்ட்டிகு அங்க ட்ரெயினு எங்க ஊர்ல இருந்து இங்க டூ தேட்டிக்கு வரும் பஸ்ட் பஸ்சே அஞ்சு மணிக்கு தா அது வரைக்கு வெயிட் பண்ணனு அந்த மாதிரி பயணோகறது எதுக்கு இங்கே கடுபான விஷய நாங்க எங்க ஊருக்கு போவோ நாங்க எங்க நேட்டிவ்ல இருந்து எங்களோட பாட்டி ஊருக்கு போவோ அது வந்து லெவன் ஹவர்ஸ் டிராவலு அது வந்து எப்படி இருக்குனா பாட்டி பாக்க போறோ அங்க ஊருக்கு போறோ அப்டினு ஒரே சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருக்கு எவ்ளோ கூட்டமா இருந்தாலு நசுக்கிட்டு போயிடுவோ இப்பலா வந்து ரிசர்வ் பண்ணிதா போ றோ பசங்க எல்லா வந்ததுகு அப்றோ ஆனா இந்த சொந்த ஊருக்கு போறது இருக்கு பாத்தீங்களா எப்ப கிளம்பறனே தெரியாத மாதிரி இருகறனால நம்ம ரிசர்வ் பண்ணவு முடியறதில டக்குனு கெளம்பிடுறோ அப்படிங்கறதுனால அதெல்லா கொஞ்ச கடுப்பான விஷயமாதா எனக்கு இருக்கு
ஆ இப் நீங்க சொல்றது என்னமோ உண்ம தா இப்ப பசங்கள வச்சுக்கிட்டு அது ஒரு ட்ரெயின்ல ஒரு லவன் அவர்ஸ் ஜேர்னி அப்டி பண்ணனுங் ப ரொம்ப கஷ்டொந்தா ஆனா நம்ம சின்ன வயசுல இருக்கம் போது நம்மல்லா வந்து பாட்டி வீட்டுக்கு போறோ ஒரு லீவுன்னா ஒரு அத்த வீட்டுக்கு போறோ மாமா வீட் க்கு போறோ அப்பல்லா பஸ்சு ட்ரெயின் தா இருந்துச்சு இப்பதா காரு நெறைய வெகிக் ஆ அவுட் அது மாரி பண்றாங்க பட் அப்ப நம்ம டிராவல் பண்ண ரெண்டே மோட் ஆப் டிரான்ஸ்போ போட்டேஷன் என்னா பாத்தீங்கனா ஒன்னு பஸ்சு இல்ல டிரெயினு அது ரெண்டுதுல தா அப்ப அந்த இதுல கம் பஸ்ல போறதுக்கு ட்ரெயின் பெட்டரோ அப்டின் தோணுச்சு நம்ம காலத்தில இருக்கம் போது ஆனா இப்போ ட்ரெயின்ல போறது இந்த பசங்கள அழச்சுகிட்டு டிரெயின்லப் போதுனாலே கஷ்டமா இருக்கு அதுக்கு நம்ம கார் வாங்கிலாமே நம்ம நம்ம சபோஸ்டிகேட் நம்ம டைம்கு போலா நம்ம டைம்க்கு கெளம்பிக்லா எப்ப வேணாலு கெளம்பிக்லா ரேட்டு வந்து இதுக்கு நம்ம கூடதா பே பண்றோ அப்டிங்கிறதுனாலு ஆனா எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்லா ஒரு லக்கேஜ் தூக்கணுனாலு இவ்ளதா லிமிட்டடுன் கெடையாது நமக்கு என்ன வேணுமோ அத எடுத்து கார்ல போட்டுக்லா என்ன வேணுமோ அ இது பண்ணிக்கலா ஒ ஒரு ரொம்ப நேர டிராவல் பண்றோனா ஒரு எடோ இருக்கு ஒரு பிளேஸ் பாத்துட்டு போகலா அப்டினா அதையு பிளேஸ் நம்ம டூரிஸ்ட் மாரி கூட யூஸ் பண்ணிக்லா அ ஒரு ஒரு எடத்துல ஸ்டாப் பண்ணி அந்த இடத்த சுத்தி பாத்துட்டு நம்ம ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அங்க சாப்டுட் டு அங்க கெடைக்கிற ஃபுட்ஸ நெறைய இது பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கொஞ்ச மெதுவா கூட நம்ம ஊருக்கு போலா ஆனா இந்த ட்ரெயின் ட்ராாவல் பஸ்ன்னா இதுக் இந்த வீட்ல இருந்து நம்ம கெளம்ப ஒரு மணி நேரம் முன்னாடி கெளம்பணு அர மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போய் அங்க இருக்கணு ஆனா அந்த பஸ் வருது பாத்தீங்ன்னா ஒரு ஒரு மணி நே நேர லேட்டா வரு அது வரைக்கு அந்த பசங்கள வச்சுட்டு நம்ப ட இது பண்றது ரொம்ப வந்து ஹெக்டிக்கா இருக்கு அந்த எடத்துல எல்லா அப்ப ஏ நம்ப ஊருக்கு போறோ இப்டில்லா ஒரு போற்ணுமா அப்படினு அந்த இதுல வந்து செ க் பண்ணிதா நாங்க கார் வாங்குனோ இப்ப கார்ல எனக்கு போகும் போது ரொம்ப புடிச்சிருக்கு நானே டிரைவ் பண்ணிட்டு போவ அந்த டிரைவ் பண்ணிட்டு போவ போதெல்லா அ ஒ என் பாக்குறதுக் ரொம்ப அழகா இருக்கு இன்னு கொஞ்ச நேரம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாமோ அப்படினு தோணு எனக்கு வந்து ட்ரெயினோட இப்ப வந்து கார் ஒரு பயண பண்றது வந்து ரொம் ப இஷ்டொ ஓ அதே மாரி நீங்க ட்ரெயின்ல ட்ராாவல் பண்றது உங்களுக்கு இஷ்டமா கார்ல டிராவல் பண்றதுக்கு இஷ்டமா ஏ உங்களுக்கு வேற எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் புடிக்கு
இல்ல நீங்க சொல்ற மாரி கார் இருந்தா வந்து ரொம்ப ஈஸியா தா இருக்கு நீங்க சொல்ற மாரி லக்கேஜ் தூக்கவோ பிடிக்கவோ நம்ம இஷ்டத்துக்கு போலா வரலா ஆனா எங்களுக் கு ஊர தவிர வேற எதுவுமே இங்க கெடையாது அப்படிங்கும் போது நம்ம அவ்ளோ அமௌண்ட் செலவு பண்ணி ஒரு கார வாங்கி போட்டுட்டு ஆ ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாரி எடுக்கும் போது அது வீணா போகுது இல்லையா நம்ம இங்க போறதுக்கு நமக்கு யாருமே கெடையாது எதுமே கெடையாது அப்போ நாங்க அந்த மாதிரி காரு வச்சிருந்தோ அந்த மாதிரியே அது சும்மா வச்சு வச்சே வந்து ரொம்ப அ அதுக்கு மாசோ ஒரு செலவு பண்ணி அத ரெடி பண்ணி ரெடி பண்ணி அ பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருந்ச்சு ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு அந்த மாதிரி அ அதுக்கு வந்து நம்ம ஆ அமௌண்ட்டு ரொம்ப அதிகமா செலவு பண்றதா இருந் ச்சு பெட்ரோலுக்கெல்லா அந்த மாதிரி இருந்துச்சு
நீங்க சொல்றத நா ஒத்துக்கறே இப்ப நம்ப ரெகுலரா யூஸ் பண்றோ அடிக்கடி இங்க லோக்கல்லயு நம்ம இந்த காரை யூஸ் பண்ணிக்கிறோ அப்டின்னா நம்ம கார் வச்சுக்கறதுல ஒரு யூஸ் இருக்கு நானு அதா சொல்லுவே நம்ம இங்க எங்க போனாலு ஒரு ஷாப்பிங்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வீக் தா வீக் டு டுவைஸ் அ வீக்ல ஒரு டைம் ஆச்சு நம்ம எடுத்துட்டு போகலா அந்த காரை ஒரு கடைக்கு கொண்டு போய்ப்போ யூஸ் பண்ணிக்கலா அப்பதா அந்த காரும் கொஞ்சோ ஸ்டேபிள் ஸ்டேபிளா இருக்கு இல்லனா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ சர்வீஸ் மட்டு பண்றது க்கே யூஸ் மணி வேஸ்ட் பண்ற மாரி இருக்கு நம் நீங்க அத மாரி யூஸ் பண்ணிக்கலா இல்லையா இப்ப நீங்க வெள்ல போறீங்க ஒரு ஒரு கார் கொஞ்சோ தூரம் ஒரு மணி நேரம் பயணமா இருந்தா அத பஸ்ல போகாம அதை அவாய்ட் பண்ணிட்டு கார்ல போறது அது மாரி லோக்கலா யூஸ் பண்ணிட்டா நமக்கு அது யூஸ் தான கார் வச்சுக்கறது
ஆமா எல்லாருக்கு அதே மாதிரி இருக்காதே இப்போ நமக்கு அந்த ஒரு மணி நேர டிராவலே இங்க எதுவுமே கெடையாது நம்ம எங்க போ போறோ ஒண்ணுமே கெடையாது அம் சும்மாவே இருக்கு ஆ எப்டி சொல்றது நா ஏதோ சொல்ல வந்தே ஆனா மறந்துட்ட ஞாபகம் வரமாட்டேங்குது டக்குன்னு
நா என்ன சொல்ல நாங்களு இங்கயே எங்ளுக்கு போறதுக்கு சொந்த பந்தங்கள் யாரும் கெடையாது நா என்ன பண்வே இப்ப ஒரு ஷாப்பிங் போறேன்னா இங்க இருக்கிற கடைக்கிலே பக்கத்துலே வாங்காம ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார் தர்டி மினிட்ஸ் பார்டிஃபைவ் மினிட்ஸ் உள்ள அந்த ஒரு பெரிய கடைக்கு போய் ஒரு மாலுக்கு மாரி கடைக் போய் வாங்கிட் வரும் போது கார யூஸ் பண்ணிக்கிறது
அப்போ அது வந்து நம்மளோட தேவைக்காக இருக்கணு அது இருக்கேன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாதுங்கறது என்னோட அபி பிராயம் ஏனா வந்து இப்போ நாங்க அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல வந்து லீஸ்கு இருக்கோம் நமக்கு இங்க கார் நிறுத்துறதுக்கு இடம் வேணு இந்த த அந்த கார் நிறுத்தற இடத்துல அது இது இது எதுவு கடிக்காம அந்த மாதிரி பத்ரமா அந்த பெருச்சாளி எல்லா சொல்வாங்கள்ளா அதெல்லா கடிக்காம பாத்துக்கணு அத வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது எடுத்து தூர போணு ஆனா எதுமே நம்ம பண்ணாம சுத்தமா தொடாம வச்சுட்டு அது மழைலயு வெயில்லயும் காஞ்சிட்டு இருக்கறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு என்னடா இவ்ளோ ஃபே பண்ணி வாங்கனமே ஊருக்கு போகாம இருக்கமேன்னு அத யூஸ் பண்றது அதுக்காகவே நம்ம ஊருக்கு போற மாதிரி இருக்கு தேவைக்காக இல்லாம
நாங்ளு அதுக் ஊருக்கு போறதுக்காக மெய்னா நாங்க எப்ப கார ப்ரஃபர் பண்ண ஆரம்பிச்சோனா அந்த கொரோனா டைம்ல தா இந்த கொரோனால டிஸ்டன்ஸ் மெயின்டன் பண்ணுங்க இங்க பக்கத்துல போகாதீங்க அப்ப கொரோனா டைம்ல எனக்கு இருந்ததெல்லா ஒன் இயர் ஓல்டு கிட்டா யோ நம்ம இப்டி மாரி பஸ்ல போபோது இந்த கொழந்தைக்கு வந்துசா நமக்கு வந்துட்டா இந்த குழந்தைய யாரு பாத்துக்குவா அந்த ஒரு பயத்திலியேதா நாங்க வந்து கார் வாங்னோ இப்ப நம்மனா நம்ம குடும்பம் மட்டுந்தா அதுல டிராவல் பண்ணுவோ அந்த ஒரு பெண்டமை காலத்துல கார் ஆனா ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருந்துது நம்மளோடைய சேஃப் டீக ரொம் அதுல ரொம்ப இது பண்ணிக்க முடிஞ்சுது இந்த பஸ்ல போய் பயந்து கியந்து வ அ வராம நம்ம நம்ம நம்ம நம்மள பாத்துக்குலா இ இது கூட நம்ம ஃபேமிலி மட்டுந்தா டிராவல் பண்ணுவோ அப்டிங்கம்போது எனக்கு அது ரொம்ப யூஸ் ஃபுலா இருந்துச்சு நீங் அத மாரி டயத்துலலா இத மாரி ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல நம்மகிட்டியு ஒரு கார் இருந்துருந்தா இத பண்ணிருக்லாமோன்ட்டு
அதுதா நீங்க சொன்ன மாதிரி நாங்க அந்த டோல்ல போய் நின்னு நாங்க அப்போ வந்து எல்லா அவுங்கவுங்க ஊருக்கு போறாங்க லாக்டவுன் போட்றாங்க போட்றாங்க போட்றாங்கன்னு அப்டியே எல்லா அடிச்சு புடிச்சு கெளம்பி நாங்குளு போறோ எதோ ஒரு ஊர்ல நிறுத்துனா அங்கருந்து பஸ் புடிச்சு போயிட்லாமே அங்கருந்து பஸ் புடிச்சு போயிட்லாமேன்னு ஏன் கொழந்த குட்டியா இருக்கு கை நீட்டுது ஆனா ஒருத்தரு லிஃப்ட் குடுக்குல எல்லாருக்கு அது மேல பயந்தா ஒருவேள நம் நம்ம அந்த எ டத்துல இருந்துருந்தாலு நிறுத்திருப்பமாங்றது தெரியாது அந்த மாதிரி ஒரு இதுலதா வந்து ஏன் ஹஸ்பண்ட் வந்து காரே வாங்குனாரு அதுக்க அப் அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கொரோனால நாங்க மட்டுந்தா போனோ வந்தோ அதுக்காக கார் யூஸ் பண்ணிக்கிட்டோ அ அந்த மாதிரி ஒரு த்ரீ இயர்ஸ் நாங்க கார் வச்சு போனோ அதுக்கப்றோ வந்து ஆ எப்டி சொல்றது அதோட செலவ வந்து எங்ளால இது பண்ண முடியல அது வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகவு ஆ அந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம் வந்துட்டே இருந்துச்சு அதனால அதனாலயே வந்துட்டு நாங்க அத குடுத்துட்டோ
எனுக்கு அப்ப யூஸ் பண்ணதுதா என்னமோ தெரில அந்த பெண்டமிக் காலத்துல நாங்க தொடர்ச்சியா அந்த கார் யூஸ் பண்ணது இப் இப்ப நா எந்த ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போட்டேஷனயு என்னால வந்து நெனச்சி கூட பாக்க முல்ல அய்யோ இந்த பஸ்ல போணுமா அப்டின்னாலே எனக் கு ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்காக விறு விறு விறுனு எல்லாதையு
நானுமே நெனச்சிருக்கே ஐயோ கார குடுக்றோமா கார் குடுத்துட்டு எப்புடி ஊருக்கு போறது என்லாலலா பஸ் ல வர முடியாது நால்லா அங்க நிக்க மாட்டே எனக்குலா அங்க வந்து நின்னாலே பஸ்ல வந்தா வாமிட் வரும நா வர்ல நா வர்லன்னு சொல்லிட்ருந்தே ஆனா நம்ப மனசுதா நெனைக்குது ஆனா இந்த காரு போயி இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது இப்போ பழகிருச்சு காரு பஸ்சு எல்லாமே பழகிருச்சு வேற ஒன்னுமே பண்றதுக்கில்ல பண்ண முடியாது
என் என்னால இன்னு அத பழகிக்க முடில நா லாஸ்ட் டைம் ஒரு ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணிருந்தே நானு ஏன் சன்னு மட்டு பட் ஆனா அந்த டிராவல் எனக்கு வந்து சொஃபஸ்டிகேட்டடா இல்ல ஏ பசங்குளு அத ரொம்பவே விரும்பவே இல்ல நா இனிமே ட்ரெயின்ல வரவே மாட்டே புக் பண்ணாதீங்க நம்ம எங்க போனாலு கார்ல போலா இல்ல ஊருக்கு போவே வேண்டா அப்டின்தா ஃபீல் பண்றாங்க பசங்களு ஒரு கார்ல போனா நா அதுங்க தூங்குறது ஒரு பேக் சீட்ல ரெண்டு பசங்க ஒக்காந்துக்லா நல்லா தூங்கலா அ கா ட்ரெயின்னுன் பாக்கும்போது நல்ல இறைச்சல்கள் சவுண்டு நமக்குன் ஒரு பிரைவேசி இல்ல அதுல ஒரு என் என்னதா என்ஜாய்மென்ட் குடுத்தாலு ஆனா அதுல வந்து ஒரு பிரைவெசிங்குறது இல்ல அ நமக்கு வேணா அந்த சுத் த்தமு இதுவோ அங்க இது மா ப மாட்டேங்குது அ இந்த கார் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பழகுனலா தா என்னவோ இப்ப எனக்கு ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவா இருந்தாலு பிடிக்றதே இல்ல ஒரு நிம்ஷோ என்ன வெள்ல யாரோ கூப்புற்றாங்க நா என்னன் பாத்துட்டு வந்துர்றே
ஓகே